ஹலோ கேக்குதா
கேக்குதா ஆ
ஒனக் கேக்குதா
கேக்குது
இப்ப கேக்குதா ம் ஓகே எனக்குந்தா கேக்குது
கேக் வாய்ஸ் கேக்குத ஆனா வந்ட்டு ஒரு மாரி ரோபோட் பேசுற மாரி
நா ஒன்னு ரோபோட்லா கெடயாது, நா மனுசந்தா அத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ நீ தா ரோபோட்டு கெழவி நீ தா
இல்ல நீ அன்னைக்கி டவர் கெடைக்காம எப்டி பேசிட்ருந்தா ம் ம் அ ஆ உ இ இது சத்தியாட்ட சொல்லி எப்டி எப்டி சிரிச்சே தெ ஏ அதுக தா நா உனைக்கி சமையல் இது சொல்றே நீ தனியா இருக்குபோது சமச்சு சாப்பறக்கே முட்ட இருக்குல்ல அது முட் ட நீ முட்ட நார்மலா எப்டி பண்ணுவ
ம் போடுவே ஆம்லேட்டு
ஏ தனியா இருக்குபோது ஆஃப் பாயில் போட் தொட்டுட் சாப்புடுவே ஆஃப் பாய்ல் போட்டு எப்பிட்ரா தொ ஆஃப் பாயில் போட்டு எப்பிட்ரா தொட்டுப்பே
அப்டி வாய மூடு ஆஃப் பாயில்
ஏ
ஆஃப்பாயில பத்தி பேசாத அதுக்காக பெரிய சண்டையே வந்திருக்கு
கடசியா தான்டா சாப்பிடுவாங்க மெண்டல் தனியா சாப்பிடுவாங்க எப்டி சாப்பாடு கூட வெச்சு சாப்பிடுவே
புது விதமான ஸ்டைலு நீ சொல்லு எக்க வெச்சு வேற என்ன பண்றானு சொல்லு சந்தியா எனக்கு வந்து எப்டி தெரியுமா அந்த உரு சொல்லி குடுத் தா அதே மாரி வீட்ல பண்ணே அதே மாரி வந்துச்சு சந்தியா கை பக்குவ மாரி லைட்டா வந்துச்சு ஆனா லைட்டா வர்ல இருந்தாலு ஓகே ஆ நல்லா தா இருந் ச்சு நானு காரோ நெறைய வேணு அப்டின்ட்டு காரத்த போட் டே காரோ ஓவரா தூக்கலாயிட்ச்சு அப்றோ வீட்ல இருக்கிறவ எல்லாமே ஓ ஓடிடாங்க சாப்ட மு டியாம போதுமா தம்பி கீழ கொட்டிடாங்க இப்டின்னா நானே நானே சமச்சிட்டு நானே சாப்பிட காருது வாங்கட்டு நா பல்ல கடிச்சிட்டு எங்க அம்மாக்
ஏ நீ பேசறதே கட் கட் ஆகது ஹலோ கேக்குதா நீ வ நீ இப்ப கேக்குதா நா பேசுறது
கேக்குது
நீ எதுமே பண்ண வேணாடா நீ வந்துட்டு முட்ட வாங்கிட் டு ரெண்டு முட்ட வாங்கிட்டு ஒரு பெரியவெங்கத்துல ஆஃப் போட்டா கூட போது ஆஃப் போட்டு நல் கொஞ்ச பொடியாவோ உனக்கு எப்படியோ கட் பண்ணிட்டு ஆஃப் தக்காளி சரியா போது ஆமா தக்காளி
ஏ இவள நால்து ரொம்ப சிக்னல் கெடைக்காத மாதிரிருக்கு தள்ளிவா
இப்ப கேக்தா
உஹூ
ப்ப
ஏ எப்டி தெரிமா கேக்குது ஒரு மாரி ஏ இப்ப கே ரோபோட் மாரி கேக்குது
கேக் ஆ ஓ ஹலோ